வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
காங்க இல்லை
ஆஹ் இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க நீங் சாப்ட்டீங்ளா ஆஹ் குடிச்சாச்சு நீங்க தேனீர் சாப்ட்டாச்சா
இல்ல இனிமே நைட்ல திருவுழா அதுனால லேட்டா தா வந்தோ அதா சமச்சிட்ருக்கே
என்ன சமையல் காலைல வெஜிடபிள் ரைஸ் சேரி சேரி காலையே ரைஸ் சாப்ட்டீங்ளா
இல்ல எப்பவு டிஃபனு இன்னைக்கு லேட்டா எந்துருச்சனால அவர் அவரு சாப்பாடு கொண்டு போகணு அதுனாலதா காலைல டிஃபனு சாப்பாடு ரசம் அந்த மாரி கொழம்பு சாம்பாரு பொரியல் எல்லாமே ஒன்னா பண்ணுவே உம் இல்ல இன்னைக்கு வர்க்கு இந்த மூண் நாளா லீவ் விட்டுட்டாங்க அவருக்கு
ஆஹ் ஆஹ்
கரூர் திருவிழானால லீவ் விட்ருந்தாங்க இன்னைக்குதா இன்னைக்கு அவளதா முடிஞ்ச்சு நைட்டோட முடிஞ்ச்சு உம் உஹம்
சேரி சேரி உங்க ஒர்க்க பாருங்க என்ன சமையல் பண்ண போறீங்க வெஜிடபிள் ரைஸு
வெஜிடபிள் ரைஸ் ஹலோ கேக்குதுங்ளா
என்னது
கேக்குதுங்ளா
சொல்லுங்க
என்ன என்ன கேட்டீங்க
கூட என்ன பண்ணீங்கன் கேட்டே
கூட உம் தயிர் பச்சடி அந்த மாரி பண்ணுவே இன்னி உருளக்கெழங்கு இருக்கு கால் பண்ணிக்கிறோ
உருளகெழங்கு பொரியலா
ம் பொரியலு பொரியல் பொரியல்
ஆ செரி செரி மத்தியானதுக் அதான்டி
இன்னிக் இ லேட்டா எந்திருச்சி இப்பதா எந்திரிச்சி வந்தே எப்பவ் அஞ்சு மணிக்குலா எந்திரிச்சுருவே இன்னைக்கி நைட்டு ஒரு மணி ஆயிர்ச்சு சாமி இந் இது ஊர்வலோ வந்தாங்க அதனாட லேட்டு் ம் எ போ நேரமே எந்திச்சு சமைச்சுருவே நேரமில்ல எல்லா சமையலு முடிஞ்சிருக்கூ லைட்டு நேட்டா எந்துர்ச்சனொன இன்னிக்கி என்னால முடிய்ல நைட்டு எல்லா டேன்ஸ் வேற நானு ஆடிட்ட ம் எங் ஆடுவ பாப்பா ஒன்னு எனக்கு பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு
ஆ
யா பத்து வருஷத்துக்கப்பற இப்பதா நோம்பி போட்ருக்காங்க அதனால எல்லாரு பத்து வருஷமா இந்த சண்ட நடந்துச்சுனால எது பண்ணல அதனால இப்பதா போட்ருக்காங்க அதனால எல்லாரு டான்ஸ் ஆடனாங்க
சேர்க்கா சே த்தா மாமா இல்ல நைட்டு வரைக்கு போயிட்டு வந்து இப்ப காலைல எழும்பி வேல பாக்குறனா கொஞ்ச
ம் ஆமா அதுனால
ஆ சொல்லுங்க ஆமா நாங்க வைப்போ ஃபஸ்ட்டு பருப்பு இருக்குல்ல ப பருப்பு பருப்பு ஆ பருப்பே வந்து குக்கர்ல போட்டு வேக வைக்கறது ஃபஸ்டு அதுக்கு கூட வந்து தக்காளி பச்சமொளகு பூண்டு இருக்குல்ல
ஆ
அப்ப வந்து கொஞ்ச மஞ்சப் பொடி இந்த நாலென்தயூ போட் மொதல்ல விசிலு போட்டு வந்து வேவ வெக்கிறது பருப்பு நல்லா வெந்து வந்தோன்ன பருப்ப நல்லா கடஞ்சிட்டு அப்பறோ வந்து நம்ம வெட்டி வச்சுட்டு போனோல காய் தெரியுல்ல கத்திரிக் யா அது பல்லாரி எல்லா வெட்டி வச்சுரு அவ்ளா அத வந்து காய்கறினா அதுக்கு கூட போட் கொஞ்சம் சாம்பார் பொடி போடும் சாம்பார் பொடி அப்புறம் மொளகாத் பொடி எல்லாம் போட்டு பொடி எல்லாம் இருக்கு மஞ்சள் பொடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டு காய பொடி போடுவீங்ளா இந்த சாம்பார்ல
உம்
ஆஹ் அதையும் போட்டு அப்புறம் கொதிக்க நல்ல கொஞ்ச லைட்டா கொதிச்சுட்டு ரெண்டு மூணு விசுல போட்டு அது வந்துடும் சாம்பார் அப்புறம் கொஞ்சம் தாளிச்சு ஊத்தம் கடுகு கருவேப்பில
மறுபடி காய வணக்கிட்டு மறுபடி தாளிப்பீங்களா ஆஹ்
தாளிக்கதம்னா சும்மா அந்த எண்ணெயை போட்டு கடுகு கருவேப்புள்ள முழுவத்தல் காய்ந்த வத்தல் இருக்குலயா ஹ் அதையும் போட்டு சும்மா தாளிச்சு அந்த சாம்பார்ல அப்டி ஊத்துறது
நீங்க சொன்ன கான்செப்ட் தான் ஆனா நான் வந்து அந்த சீரகம் கொஞ்ச கடலண்ண ஊத்து மொதல பருப்பு சம்டைம் ஊறாம என்ன
ஆ சொல்லுங்க எக்கு சொல்லுங்க
பருப்பு வந்து ஊறம இருக்கும்ல இப்போ டக்குன்னு அவசரம் வேலை ஆகணும்ங்கிறதுக்காக பருப்பு ஊறாம இப்ப நம்ம இது திடின் போட்டோம்னா பருப்பு வந்து அப்பதுல வந்து கொஞ்ச தே கடலை எண்ணெய் ஊத்தி அதுல சீரகம் மிளகு பெருங்காயம் அதெல்லாம் போட்டுதான் பருப்பு வேக வேக வைப்போம் ஆ
ஆமா சில பருப்பெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு விசுலு வரணும்
எங்கதெல்லாம் ரெண்டு விசில் போதும் ஏன்னா இது வந்து எண்ண ஊத்தனா அது டக்குன்னு வெந்துடும்
ஆஹ் நாங்க கடல எண்ண ஊத்தி பழக்கம் இல்ல ஆனா எல்லாத்துக்கும்
அது யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்காதா
இல்ல இல்ல அது இல்லாம நாங்க பருப்புல வந்து என்ன ஊத்த மாட்டோம்
பாமாயில் எப்படி தலைவலிக்காதுங்களா
இல்ல இல்ல
நீங்க எந் த ஊரு
நாங்க இங்க, இங்க இங்க சவுத் சைடுனு சொல்லுவாங்கல்ல
ம் ம்
அந்த சைடு அந்த பக்கோ
சேரி சேரி ஓகே,
ம்
டீ எப்டி வப்பீங்க
எது தேநீரா?
ம் தேநீர்
அது பால் காய்ச்சி வச்சுட்டு பாலு நல்லா கொதிச்சோ கொதிச்சு வரம்பதா அந்த இது தேயிலப் பொடியு கொஞ்சோ வந்து இஞ்சி இந்த இதுவாச்சு பண்ணிக்கனு அது இஞ்சி நல்ல அது பால்ல எறங்கற வரைக்கு கொஞ்ச நல்லா கொதிக்க வுட்டுட்டே இருப்போ அதுக்கப்புறந்தா தேயிலப்பொடி சீனி போட்டு இன்னு அந்தந்த தேயிலப் பொடில கடுப்பா இருக்குல்ல அந்த கடுப்பா எறங்கற வரைக்கு அ எதா
கடுக்கானா
கடுப்பு கடுப்பு அந்த தேயிலயில உள்ள கடுப்புனு சொல்லுவாங்கல்ல
தெரிலிங்க
தேயிலைல கடுப்ப இருக்குல்ல அதாவது அந்த தேநீர வந்து அந்த அது கரெக்டான அந்த கலர்ல வரது வரைக்கு
ஆ
நல்லா கொதிக்க வுட்டுட்டு அதுக்கப்பறோ எறக்குறது சின்ன சின்ன
ஒர்க்லா எப்டி போய்ட்டு இருக்குங்க,
ஆ நல்லா போயிட்டு இருக்கு நா வீட்லதா இருக்ற நா எங்கயு வேலைக்கு போறது இல்ல
ப்டிங்ளா ஆனா அரேஞ்ச் மேரேஜ், மேரேஜ்ன்னு ஆகல அன் மேரிடு
அப்டியா யாருக்கு எனக்கா ஆ இல்ல மேரே ஜ் ஆயிடுச்சு ஆகி ஒரு வயசுல ஒரு பொ பெண் குழந்தையு இரு க்கு எப்ப நா எப்பன்ன கலச்சு வறே
இல்ல காலேஜ் போல ந சொல்லலையே
ப்ப இன்னொருத்தங்கதா காலேஜ் போறேன்னு சொன்னாங்க எடுத்து ச சாரி
நா சரி சரி என்ன மேரேஜ் முடி்ச ஆஹமா ஒரு வயசுல ஒரு பெண் குழந்த இருக்க இன்னு அடுத்து கன்சுவா இருக்கே சவன் மா ஏழு மாசம் ஆச்சு
என்ன
அல்ல அடுத்தது கன்சிவா இருக்கே ஏழு மாசம் ஆச்சு
ஏழு மாசங்களா சரி சரி
உம் உங்களுக்கு ரெந்த ஆண் குழந்த பெண் குழந்தையா ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்த பாப்பா பேரு ஆபியா
ஆஃபியா
ஆமா
எனக்கு பாப்பா ஒண்ணும் பைய ஒண்ணும் பாப்பாக்கும் உம் ஒன் ர வயசு தம்பிக்கு நாலர வயசு
ஆஹ்
பாப்பா பேரு சஷ்டிகா தம்பி சுபிக்ஷன்
சரி சரி என் பாப்பாவுக்கு ஒரு வயசு ஒரு வயசுதா போன மாசம் ஆச்சு
ஒரு மாசம் மூணு மாசம் மூணு நாலு வயசு நாலு மாசம் ஆகுது பாப்பாவுக்கு பீட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பிக்கு நாலரை வயசு ஸ்கூல் சேர்த்த போறே
ஆஹ் இந்த வருஷம் ஸ்கூல்ல சேக்க போறீங்க அட்மிஷன் போட்டாச்
போட்டாச்சு போட்டாச்சுங்க டெரெக்டா யூ கே ஜி போறாங்க
ஒசமையல் நடந்துட்டு இருக்கா வெஜிடேபிள் எல்லா வெட்டியாச்சா வெஜ் வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் கட் பண்ணியாச்ச காய்கறி எல்லா கட் பண்ணிடீங்களனா
ஆஹ் எல்லாம் கட் பண்ணிட்டே எல்லா கட் பண்ணிட்டே தக்காளி மட்டுதான் கட் பண்ணும்
ந்த வெஜிடெபிள் ரைஸ் எப்டி வைப்பீங்க
உம் ஃபர்ஸ்டு பூண்டு இஞ்சி எல்லாம இடிச்சு வச்சிருவேன் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து ஆஹ் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா இடிச்சுக்குவ கடையில வாங்றது இல்ல
நாங்களு வந்து இடிச்சு வச்சுருவாங்க அந்த மிக்சியில போட்டு பல்சல போட்டு அரைச்சு வச்சிடோவோ
உம் உம்
வச்சிருபோ தேவலதானே இருக்குது
பிரட்ஜ்ல வச்சுக்குவீங்களா இல்ல
வெளிய வச்சா நாச ஆயிரும்ல
என்னங்
வெளியில வச்சா நாச ஆகிடு பிர்ஜ்ல தா வைக்கிறது
ஆ ரூம் டெம்பரேச்சரே கரட்டா இருக்காது ஒரு வாரோ தாங்குது
ஆ
வெளியவே வச்சுக்குவே வாங்கிட் இந்து ஒரு வாரோ வச்சிக்கனலு வெளியவே இதாருக்கு பிரட்ஜுகுள்ள வைக்க மாட்டே
முழுசு சொல்லல இஞ்சி பூண்டு வந்து பேஸ்டா அரைச்சது நாங்க பிரட்ஜ்லதா வப்போ முழுச எல்லா வெளியிலதா இருக்கோ
பேஸ்டுமே நா அரைச்சு வச்சுக்க மாட்டேன் அப்படியனாலு
நாங்க பேஸ்ட் அரைச்சு வச்சுறோம் அந்த டைம் ஓடி போய் அரைக்க முடியாதுல்ல அதனால சும்மாத இஞ்சி கழுவி அதுல இஞ்சியோட தொழ சேத்திட்டு அந்த பூண்டு இருக்குல பூண்டு நல்ல தோலெல்லா உறுச்சிட்டு சும்மா ரெண்டுயும் சேர்த்து மிகஸ் பண்ணிதா அரைக்கிறது கொஞ்ச கொஞ்ச தண்ணிய ஊத்தி மிக்சில அர பல்ஸ்ல போட்டு அடிச்சு வைக்கிறது இல்ல போட மாட்டே நாங்க போட மாட்டோ
ஆஹ் இல்ல ச சக்கரை போட்டு இது பண்ணா இதென்னா சக்கரை போட்டு அரைச்சோம்னா கெடாதுன்னு சொல்லுவாங்கல்ல
என்னது
கெட்டு போகாது இருக்கும் மில்ல
ஆ இல்ல நாங்க அத போட்டு தர பாக்கல்ல
செரி செரி
செரி தோழி உங்களோட பேசுனது ரொம்ப பய பயனளிச்து
ரொம்ப நன்றி உம் நன்றி